ஓ.
ம் இதாம்.
ம் கேக்குது
சொல்லுங்க
ஆ அதா மேடம் அது மாரி ஆச்சுல்ல அதாங்கா அள் அவுனுக்கு குள்ச்சிட்டு பயோ அவ்ளோ ஃபய அவ்னுனக்கு ஏன்னா அவ
சே உடு நீ தைரியசாலி என்னா பண்றது
இல்ல இல்ல அவ பய்ப்டவே மாட்டா ந ஹ எனக்கு பயோ இர்ந்துது வெளிய மட்டு காட்டிக்கில அவனா ஒன்னு கொஞ்சோ பய்ந்துர போறான்ட்டு
ஆமா பா ஏன்னா நம் நம்ப பய பயப்பறதுதா நம்ப கூட இருக்குவங்களு சேந்து பயந்த்றுவாங்க
ஆனா எ ஆனா எனக்கு பயமா பயோ வந்துச்சு எனக்கு
ஆனா ரெண்டு பேரு பய்ப்டுவிங்க
அதா ஏன்னா வந்து அவனே வந்து சொல்றா ஜி அம்த்துனா ஜி ஃபஸ் ஃபுளோர்னா போனு கீழ போனு திரும்ப எப்டி மேலே போதுன் அவுனுக்கே டவுட் வந்துச்சு புரிதா உங்களுக்கு
யாராச்சு அம் அனுப்பிட்ருப்பாங்க நம்பர
யாரு மேடம் இருப்பாங் மேல
உங்ளுக் முன்னாடி லாஸ்ட்டா அந்த லிஃப்ட்டு லாஸ்ட்டா யூஸ் பண்றவங்க கீழ ஒண்ண அமுக்கிட்டு ஸ்டெப்ஸ்ல போய்ட்டுருப்பாங்க அப்டி இல்லனா மேல இருக்கோவ்ங்க த்ரீய அம்ச்சிட்டு ர செப்
மேடம் உன்னுங்கேட்டா மேல யாருமே இல்ல மேலன்னா யார் தெரிமா யா எல்லாமே இதுவாகுது நானு இ முகேஷூ மட்டு மேல பொருளு வந்து எடுக்கிற்துக் வந்தோ மேல வந்து மேல வந்து இல்ல இல்ல எனக் கு முன்னாடி யாரு வந்திருக்க முடியாது பின்னாடியு வந்திருக்க முடியாது அங்கு வந்து கேட்டு பூட்டிக்கிது அந்த கேட்டு எப்பவுமே பூட்டியிருக்கு உள்ள வரவங்க பூட்டி இந்த வந்து இந்த சைடு வந்து அந்த லிஃப்ட்டு சைடு மட்டு பூட்டி இருக்க மாட்டாங்க ஏனா லிஃப்ட்ல வந்து வரவங் மட்டதா வருவாங்க நாங்க லிஃப் டு வழியா வரு எங்களுக்கு வந்து அந்த சைடு மட்டுதா ஓப்பனிங்கே மத்தபடி யாரு உள்ளயே வர முடியாது வெளியு போம் முடியாது லிஃப்ட்ல வர்றவங்கதா உள்ள வரலாம் போலா
ஓ லிஃப்ட்டு வழியா வர்றவங்க தா சபை எதுனா பூட்டியிருக்கோ
சப வந்து இல்ல இங்கிருந்து வந்து அது ம மங்கள அவுங்கள தெரியுமா மேல மூணாத் டாப்ஸ் ஃபுளோர் னா புரியிதா டாப் ஃப்ளோ உள்ள அந்த இத கேட்ட பூட்டிடுவாங்க
ஆ ஆ ஆ
பூட்டிட்டா பூட்டிட்டா உள்ள வெளிய உள்ள வர முடியாத் அப்ப யாரு மூனாவத் ஃப்ளோர அட அம் த்திரிப்பா நீயே சொல்லு இப்போ நீ சொல்லு
அதுக்கு முன்னாடி பூட்டறதுக்கு முன்னாடி
பூட்டறதுக்கு முன்னாடி பூட்டிதாகிது இப்போ எப்டி வருவாங்க
நா சும்மா உன்ன ஆறுதல் பண்ண சொல்ற தெர்
ஆ எங்களுக்கு அதா அல்லு கல்துக்கோ அவனுக்கு அதா அல்லு கலத்தச்சு நானு சொல்றே எதுவு இல்ல கம்முனிரு எதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு உடு பரவால்ல பாத்துக்கலா அதையு நா சொல்றே அவங்கிட்ட ஆனா அவ அவ பயந்துத அன்னிக்கு தா நா பாத்தனே முகேஷ் பய்ந்துதே அன்னிக்கு பாத்த நா முக்கேஷே பயிபட மாட்டா எதுக்குமே பயிபட மாட்டா அவே போயிட்டு நாங்க இல்லன்னா கூடோ தனியா போயி போயி எத்துட்டு வருவான்